ஹலோ ஆ எப்டி இருக்கிங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
எங்கெங்க படிக்க வக்கிறீங்க
அதா வேல எல்லா முடிச் ச்சு இப்பதா ஹஸ்பண்ட் வந்தாங்க அவங்களுக்கு சாப்பாடு குடுத்துட்டு ஆ நானு சாப்டுட் டு ஒக்காந்துட்ருக்கே
ஓகே ஓகே நம்ப எங்கயாவது ஷாப்பிங் போலாமா ஆமா என்ன பர்ச்சேஸ் பண்லா நம்ம
நம்மவே நம்ம என்ன பண்ணுவோ ச ஷாப் பிங் சொன்னா நம்ம என்ன பண்ணுவோ அதிகபட்சமா என்னது கிராசரி ஐட்டந்தா ச ச இ பர்சேஸ் பண்ணுவோ அதே சமயத்துல கொழந்தைங்களுக்கு தேவையான டிரெஸ்ஸஸ் நமக்கு தேவையான எது த ஆஃப் ஆஃபர்ல இருந்தா நம்ம வந்து பர்சேஸ் பண்ணிக்கிடலா
ம் ஆம்மா ஓகே பண்ணிர்லா இப்போ இப்ப போலாங்களா அப்போ ஆ போய் ஆஃபர்ல என்ன டாப்ஸ் இருக்குன்னு குர்த்தி டாப்ஸ் ஏதாவது பர்ச்சே பர்ச்சேஸ் பண்லா ஏன்னா எனக்கு கொஞ்சோ இதுல கொஞ்சோ நறையாவே இன்ட்ரெஸ்ட்ருக்கு ஷாப்பிங் பண்றதுல ஆ இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்ல்ல போர் அடிக்கு ஏன்னா அந்த ட்ரெஸ் மெட்டீரியல் எப்டி இருக்கு அதெல்லா கொஞ்சோ யோசிக்கவே போர் அடிக்கு அதனால ஆன்லைன் ஷாப்பிங் எதுமே நா இது வரைக்கு பண்ணது கெடையாது ஆ டேரக்ட்டா நம்ம போயி ட்ரெஸ்ஸ பாத்து மெட்டீரியல் எப்டி இருக்குன்னு பாத்து அதெல்லா பாத்து வாங்கனாதா கொஞ்சோ சாட்டிஸ்பேக்க்ஷனா இருக் அதனால ஆ நம் போய் பண்லா நாளைக்கி போலாங்களா அப்போ
ஆ கண்டிப்பா போலா சிஸ்டர் நா அதே மாரி நீங்க சொன்னிங்க ல்ல ஆன்லைன் ஷாப்பிங் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்காதுன்ன சொன்னீங்க எல்லா இதுலயுமே அப்படி இல்லன்னு சொல்ல முடியாது பிராண்டடா எடுக்கும்போது அது வந்து நம்மளோட சைஸ் வந்து கரெக்டா போட்டோன்னா கரெக்டா தா வருது சரிங்களா நா ஆன்லைன்ல தா போடுவே சுடிதாஸ்லா எனக்கு குர்த்தி டைப்பு ஆ பேண்டுஷ் ஆ ஸ் ஆ டு ஷால் எல்லா சேத்து க போடுவே எனக் க்கு எனக்கு வந்து கரெட்டா வந்தா வரு
வருங்லா ஆனா இது வரிக்கு போட்டது கெடையாது அ ட்ரெஸ்னு சொல்லி ஆன்லைன் ஷாப் பண்ணது கெடையாது ஆனா இப்போ ரிசென்ட்டா ஒரு ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் பன்னிருக்கே என்ன பண்ணிருக்கேனா ஒரு பேக் மாதிரி இந்த பெட்ஸ்ஃப்டெல்லா போடுறதுக் கு ஒரு பேக்கு ம் அப்பறோ பையனுக்கு தேவையான டென்னிஸ் பேட் ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணிருந்த பண்ணிருந்த அப்பறோ பையுனுத் பையுனுத்துக் தேவையான ஒரு அ வீட்டுல போடுற டிரெஸ்ஸஸ் அந்த மாதிரி பண்ணிருக்க அது கொஞ்ச நல்லாதா வந்துருக்கு இருந்தாலுமே வந்து நம்ம கொஞ்ச நம்மளுக்காக பர்ச்சேஸ் பண்லா வெளியப் போட்டு போறதுக்காக கொஞ்ச கிரேண்டா பர்ச்சேஸ் பண்லான்னு ஆன்லைன் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சு பயோ அங்க பண்றதுக்கு அதனாலயே டேரக்டாவே போய் பண்ணிற்ற நானு
கண்டிப்பா எனக் என்னன்னா எங்க நீ நியர்பையில ஒரு ஷாப் இருக்கு நா எப்போதுமே எக்சல்தா போடுவ ஆனா அது ஷாப்ல மட்டு எனக்கே எக்சல் சேரவே சேராது அது என்னன்னே எனக்கு தெரியில நானு எல் ஆ நா ஆன்லைன்ல போடுறது எக்சல் சேரு அதே மாரி வேற இன்னொர் ஷாப்ல செ தெப் போடுறதுலா எனக்கு வந்து எக்சல் சேரு ஆனா அந்த ஷாப்ல போடுற எக்சல் எதுமே எனக்கு சேராது வயித்து பக்கோம் பிடிக்கு கையில்லா லூசா இருக்கு சோல்டர்ஸ் அதுவு வயித்து பக்கத்துல மட்டு புடிக்கு நா அதுக்காகவே என்ன பண்ணுவ நமக்கு ஆன்லைன்லதா பெஸ்ட்டா இருக்கு அப்டி சொல்லிட் டு நா ஆன்லைன்லயே போடுவ ஆன்லைல என்ன ஒரு இதுன்னா சைஸ் போட்ருப்பாங்க ஷோல்டர் சைசு ஹிப் சைசு எல்லா போட்டா அதுக்குத்தகுந்தா நம்ம வந்து மெஷர்மண்ட கரெக்டா எடுத்துட்டு நம்ம ஒனஸ் சைச போட்டோன்னா
ஓ ஓ அப்படியெல்லா கூட இருக்கா ஆன்லைன்ல ஷோல்டர் சைஸ் அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க ங்களா
சைடுல வந்து சைஸ்ன் போட்டுருப்பாங்க பாருங்க
அம்மா ஆ ஓ நா சைஸீன் பாத்துருக் க்கே நானு சைஸ் எக்சல்லு எல்லு எம் அதுதா பாத்துருக்கே நானு ஆனா இந்த ஹிப் சைஸ் ஷோல்டர் சைஸ் அதெல்லாம் மென் ஷன் பண்ணி குடுத்துருப்பாங்க
கண்டிப்பா அது சாட்ல போய் பாருங்க உங்களுக்கு தெரியும்
ஓ சேரி சேரி அது இது வரைக்கும் பா்த்தது கிடையாது நானு எனக்கு எப்பவுமே எல் இல்ன்னா எம் தான் வரு ஹம் ஆனா வந்து நான் இங்க எடுத்தத அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்காக இங்க பர்ச்சேஸ் பண்ணதில்ல ஆஹ பையனுக்காக வேண்டி ஆஹ் வீட்டுல போடுற ட்ரெஸ்க்காக வேண்டிதான் போட்டிருக்கேன் இது வரைக்கும் அப்புறம் இந்த விளையாட்டு பொருள் எல்லாம் அதெல்லாம் நறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் இந்த ஏரோப்பிளைன் போட்டிருக்கேன் நான் அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஏரோப்பிளைன் போட்டிருக்கேன் அது ஒண்ணு வந்துச்சு நல்லாதான் இருக்கு அது இல்லாம நான் சொன்ன மாதிரி டென்னிஸ் பேட் ஒண்ணு ரிசென்ட்அ முந்தாநேத்து தான் வாங்கிட்டு வர வந்தேன் அது ஒண்ணு நல்லா இருக்கு அந்த மாதிரி ஒரு சில பொருள் மட்டும்தான் இந்த ஆபர்ல நான் போட்டுக்கேன் ஆபர்ல கரெகா அ ஒன்ட ஆபர்னா என் ரெண்டு சொல்லிடுவா ஒன்டே ஆபர் இருக்கு என்னென்ன பாரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் ட்டும் பாத்துருக்கேன் நானு ஆஹ் செரி ஓகே நம்ம வேணா நான் வேணா இதுல ட்ரை பண்ணி பாக்குறே ஆன்லைன்ல ஒரு டைம் ஆஹ் இன்னைக்கு கொஞ்சம் செக் பண்றே இல்லன்னா நாளைக்கு நம்ம போலாம்
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல டா டாய்ஸ் மட்டும் வாங்காதிங்க நா டாய்ஸ் வாங்குவோம் அதே சமயத்தில் என் பையனுக்கு ஃபுல்லாவே டி ஷர்ட் வந்து பிராண்டடாவே போடும் போது நல்லா வந்திருக்கு காம்போ ஆஃபர்ல வந்துருக்கு பிராண்டடா போடும் போது எந்த இதுவுமே என்ன சொ சொல்றதுன்னா அவ டேப் மேஜாவது இந்த மாதிரி வந்தது கிடையாது டி ஷர்டும் ஃபேடு ஆகல நல்லா இருக்கு க்கு
ம் ஓகே நீ இந்த பேண்ட் தா சொல்லியிருந்தா என் தங்கச்சி கூட சொல்லியிருந்தா பேண்ட் ஒண்ணு போடு ஆஃபர்ல வந்தா நீ போடு ஹ அது ஒண்ணு ஆர்டர் பண்ணலாம் நம்மனு சொல்லி எனக்கு தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம செரி பேண்ட் வேண்டா அது வெளியே போட் மாதிரி ஹ் அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் காஸ்ட்லி குடுத்து அப்படி போட வேண்டாம் நம்ம பாத்துக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு விட்டுட்டே நானு அஹ அது அது பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல பேடு ஆகுமா இல்லையா ஹ எந்த மாதிரி இருக்கு மெட்டீரியல்லு அது தெரியல நார்மல் டிஷர்ட் வேணா போட்டிருக்கேன் நானு
செரி செரி நாங்க இங்க ஒரு நீங்க சொன்னங்க இல்ல நம்ம நம்ம நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து ஒரு ஷாப் இருக்குது அங்க நல்ல ஆஃபர் போட்டிருக்கான் சிஸ்டர் அதே மாதிரி ஆஃபர் போட்டது நம்ம எந்த திங் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்கு கூப்பன் கொடுக்கறாங்க அதுக்கு தகுந்தால வந்து கேம்ஸு அந்த மாரிலாம் நெறைய இருக்கு ஆமா அத பண்ணிக்கிடலாம் அங்க வந்து என்ன சொல்றது குழந்தைங்கல குழந்தைங்கல வந்து கவர் பண்றதுக்காகவே நெறைய பார்க் ந்த செட்ப்ஸ்ல எல்லாம் வச்சிருக்காங்க அதே மாதிரி மெஹந்தி இருக்கு டாட்டு போடுறாங்க அந்த மாரிலாம் நெறைய என்ன சொல்றது கே கொண்டு வந்திருக்காங்க ஃபன் கேமும் நெறைய இருக்கு அதனால கொழந்த ஆஹ் கொழந்தைங்க கூட்டிட்டு போகலாம் அந்த மாரி செரிங்களா
ம் ஓகே ஓகே அப்படி வேணா கூட்டிட்டு போலாம் ஏன்ன இது டாப்ஸ்னா எனக்கு அ குர்தி அப்பறோம் த்தி தனியா வாங்குறது இந்த பேண்ட் ஷால் இது தனித்தனியா வாங்குறது இது வரைக்கும் நான் அப்படி பண்ணது கிடையாது செட்டோட தான் வாங்கியிருக்கேன் நானு செட் செட் டோடதா வாங்கிருக்கேன் போய் வாங்கினாலும் அந்த குர்த்தீஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்குமா
ஆஹ் நல்லா இருக்கும் நா எதுக்கு அப்படி தனி தனியா போடுவோன்னா அங்கே கொடுத்துருப்பாங்க ஒரே குர்த்தி தா சைஸ் சைஸ் வந்து வேறு வேறு இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து நான் எக்ஸல் போட்டேன்னா என்னோடய ஹிப் சைஸ் வயிறு இத்தோ பெருசா இருக்கனால ஹிப் சைஸ் வந்து அதிகமாக வரும் அதனால என்ன பண்னுவேண்னா அந்த டாப்புக்கு தகுந்தலாம் இல்லாமல் அந்த பேண்ட சைஸ் மட்டும் நான் கொஞ்சம் எக்ச கொஞ்சம் என்ன பண்ணவேன் அதிகமாகப்படுத்திடுவேன் அப்ப ஷால் காமனா வரும் டாப் காமன வரும் பேண்ட் மட்டும் எனக்கு சைஸ்ல வேணும்னு போட்டனா அது வந்துரூம் இப்ப நெறைய அதுல வந்து ஆப் இருக்கு டென் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு நமக்கு அவ்வளோவுல்லாம் போ தேவை ல்ல சொல்ற உம்
ஓகே ஓகே நான் அதுதான் செரி யோசிச்சுட்டுதான் செரி இது வரைக்கும் அதெல்லாம் ஆர்டரு பண்ணது கிடையாது தனித்தனியா இப்படி ஆர்டரு பண்ணது கிடையாது செட்டோட வேணா வாங்கிதான் இருக்க வாங்குறப்போ கூட செட்டோட தான் வாங்கிருக்கேன் தனித்தனியா வாங்குனது கிடையாது ஆ குர்த்தீனு போய் தனியா அத சர்ச் பண்ணதுமே கெடையாது செரி அது வேணா ட்ரை பண்ணலாம் நாளைக்கு ப்ப போயிட்டு வேணா அந்த குர்த் பீஸ் தனியா வாங்கி ஆஹ் பேண்ட் ஷால் அந்த மாரி தனித்தனியா வாங்கனும்
வாங்களலாம் ஏன்னா நான் வந்து நீங்க சொல் மாதிரி செட்டா போட்டு எனக்கு சேரல ஆமா பேண்ட் வந்து எனக்கு சேர மாட்டேந்ச்சு இப்டி செர்றதை விட அஹ் சேர்ந்துருது போட்டுட்டு கீழ ஒக்கார முடியல கொஞ்ச டைட்டா இருந்தது
உம் ஓகே
ஷால் மட்டு வாங்கிட்டு அடுத்த சைஸ் வந்து நா பேண்டு போட்டுருவ
அதா சேரி நா இது ஃபஸ்ட் டைம் வாங்குறதுனால உங்கள நம்பிதா வர நானு ஆ எப்படி சூஸ் பண்லான் சொல்லி நீங்கதா கொஞ்சோ பாருங்க பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க சேரிங்களா ம் வேற என்னெல்லா இருக்கு பசங்களுக்கு தேவையானது இருக்குமா
ஆ அங்க வந்து து என்ன சொல்றது அசோசரிஸ் நறைய இருக்கு அதே மாரி ஹோம் வீட்டுக்கு தேவையான பொருட் கள் இருக்கு அதே மாரி ஸ்டேஷனரி ஷாப்பு இருக்கு அங்க நம்ம வந்து ஸ்கூல்லோப் ஓப்பனாக போதுல்ல அதனால நம்ம வந்து எங்யுமே அலைய வேண்டா டிரஸ் எடுத்துட் அங்யே நம்ம எல்லாமே நம்ம கொழந்தைங்களுக்கு தேவையான லன்ச் பேக் ஸ்கூல் பேக் டிபன் பாக்ஸ்சு பென்சில் ம் எல்லாமே இருக்கு
ஓகே எல் எல்லாமே குவாலிட்டியானதா இருக் கா பிராண்டடா
ஆ பிராண்டடாதா இருக்கு
ம் ஓகே ஓகே அப்போ ஓகே அந்த அந்த ஷாப்பே நம்ம சூஸ் பண்ணிக்லா அப்போ ம் போறதுக்கு ஆ அப்பறோ இந்த ஆ இப்ப பே பேரண்ட்ஸுக்கு தேவையான திங்ஸ்சு இந்த வீட்டுக்கு தேவையா ன திங்ஸு அவங்களுக்கு பேண் ஷோர்டு அ அதுல்ல ஸ்சேரீஸ் எல்லா வந் வந்து அங்க நல்லா இருக்கா
நா சேரீஸ் எடுக்கல அதனால அத கொலட்டிப் பத்தி நா செக் பண்ணலஸ் சுடிதார் நல்லா இருக்கு கொழந்தைங்களுக்கு நல்லா இருக்கு ஷோட் மட்டுமே அவங்களுக்கு ம் மென்னுக்கு நல்லா இருக் து சேரீ செக்க்ஷன் போனதில் இல்ல அதனால எனக்கு அத பத்தி என்ட தெரியல ஆனா இப்போ போகும்போது ஒருமா பாத்ததில்ல சரிங்களா ஒரு கலெக்க்ஷன்
ம் அந்த அம்மா கொஞ்சோ குண்டா இருக்குறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்ச ஹைட்டாவு இருக்குறதுனால அவங்களுக்கு வந்து சேரீயோட லென்த் வந்து ஒரு சில சேரீஸ் லென்த் பத்தாம போயிருது ம் கொஞ்ச லென்தியா வேணு அவங்களுக்கு பிளவுஸ் கட் மே ஸாரீ வந்து அவங்களுக்கு கரெக்ட்டா இருக்கணும் சோ அதுதான் வந்து ந நெறைய இடத்துல சர்ச் பண்ண எனக்கு கெடைக்கல
எப்போதுமே நீங்க ஆஹ ஓகே ஓகே எப்போதுமே நல்லா இது புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து ஹைட் அண்ட் வெயிட் இருக்கவங்களுக்கு வந்து சாரீ எடுக்கணோம்னா கொஞ்சம் ரேட்டு் கூடுதலதான் எடுக்கணும் அதே சமயத்தில்ல நீங்க ரேட்டுக்கு கூடுனுதை எடுத்தாலுமே என்ன பண்ணணும்னா பிளவுஸ் கட் பண்ணக்கூடாது சரிங்களா அப்படி கட் பண்ணிட்டீங்க அஹ அந்த சேரீக்கு வந்து பிளவுஸ் கட் பண்ணி தான் போட்டால் நல்லா இருக்கும்னா அதே கலரில் துணி வாங்கி நம்ம உள்ள முந்தாணியில வந்து அஹ ஸ்டிச் பண்ணி விட்டுரணும் அப்போனா நமக்கு தெரியாது பிளவுஸ் கட் பண்ணாலும் தெரியாது சேரீ கொஞ்சம் லென்த்தாக வரும் நா எல்லாமே நானும் அப்படி தான் இருப்பேன் ஆனா ந எல்லா சாரிக்குமே அப்படித்தான் பண்ணுவேன்
ஓ ஓகே ஓகே இது வரைக்கும் எனக்கு தெரியல எப்பவுமே வந்து சாரீ வாங்கின உடனேுமே பிளவுஸ் கட் கட் பண்ணிருவோம் நாங்க கட் பண்ணிட்டு பார்த்தா வந்து ஒரு சில சாரீஸ் பத்தாமலே போயிருது அம்மாக்கு அதனாலயே அது நெறைய சாரீஸ் வேஸ்ட் ஆயிருச்சு நான் தான் போட வேண்டியதா இருக்கு அந்த சாரீஸ் எல்லாமே அம்மாவுக்கு வாங்கினாலுமே நாங்க தான் போட வேண்டியதா இருக்கு சோ ஓகே அந்த மாரி வெளியே வாங்கிக்கலாம் இல்லைங்கிளா
செரி நாளைக்கு போகலாம் போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வாங்கிட்டு வரலாம்
ஆஹ் செரி ஓகே மேம் ஓகே பாய்